வணக்கம்
ம் வணக்கம்
வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க
ஆ பசங்கல்லா பார்க் போயிட்டாங்க பக்கத்துலதா ஒரு பார்க் போயிட்டாங்க இப்போதக் ஃப்ரீயாதா இருக்க
சரி சரி சரி ம்ம்
கோட விடுமுறயா கொஞ்ச நேரோ வீட்ல இருக்காங்க அதுக. பிறகு ஃபோன் பாக்குறது அதிகமாருக்கு அதுக்கப்பற கொஞ்சோ இப்போ அ இந்த ஈவினிங் டைம்ல கொஞ்ச நேரோ பார்க் போய்ட்டு வருவாங்க ஆனா பக்கோ ரொம்ப அன்சி ட. டு அடுத்த தெருவுதா அதனால அவங்களாவே சேர்ந்து போய்க்கிறாங்க
பரவால்ல ம் ம் மொபைல் ஃபோன்ல இதால்லாம வெளியில போயி விளயாட்றாங்களே அதுவே ஒரு
வீடல இருக்கிற நேரம் புல்லா அதுலதா இருக்காங்க ஃபோன்லதா இருக்காங்க கொஞ்சோ இந்த டைம்லதா கொஞ்ச நேரோ போயிட்டு வருவாங்க
ஓ சரி சரி சரி ம் ம் ம் ம் நம்
எங்கிட்டருந்து
ஆமா அது ரொம்ப ஊறிட்டாங்கன்ஸ்
ஊறிட்டாங்க சொன்னா ஃபோன்லேனாலு ம் ஆமா கன்ட்ரோல் பண்ண முடியு சின்னப் பொறந்த பொழந்தை க்கூட போன் குடுக்க ஆரம்பிட்டாங்க ம் அத நம்ம ஃபஸ்ட்டு குடுத்து பழக்கிறோ ஒன்னுபண்ண முடியல இப்போ இருக்கிற சூழ்நிலயு நம்ம குடுத்துட்றோ அப்பிறவு பாக்குறாங்களேன் வருத்தப்பட்டாலு ஒண்ணு பண்ண முடியறதுல்ல
உண்மதா அதே ஃபோன் குடுத்தா கொழந்தங்க கொஞ்சோ அந்த தொந்தரவு இல்லாம இருக்
தொந்தரவு இல்லாமருக்கு ம் ரவாடி பண்ணாமா ம் இருக்காங்க ஒரு எடத்துல ஒக்காந்துட்டு அதனால. குடுத்தறாங்க ம் ஆமா அதுதா நமக்கே வந்து பின்விளைவா பெர்சா மாறிடுது ம் ஆமா
அந்த மாரிதா இரு
அந்த மாரிதாருக்கு எங்க அண்ணாப் பையனுக்கே பாத்தீங்கன்னா நாலு வயசுதா ஆகுது மூனு வயசுதா ஆகுது குது ம் ஃபிரி கே ஜி தா படிக்றா ம் அவ என்னன்னா மொபைல் குடுத்தா மட்டு தா சாப்பிடு டுவா ம்ம் மொபைல் இல்லனா சாப்பிட மாட்டா ம் ம்ம் மொபைல் கைல இருக்கணு ம் மொபைல் வந்து கையில வச்சட்டுர்க்கபோது சாப்பிட்டுருப்பா மம் சாப்ட்டு முடிச்சது மொபைல் வாங்கிடுவோ வோ ம் சாப்பிட்டதுக்கப்புறோ என்னடா சாப்டன்னு கேட்டா அவுனுக் சொல்ல தெரியாது ஆஆஆ ம் ஏன்னா ஃபோன்லயே முழுகிட்றா ம் என்னா சாப்டுறா எதுவுமே தெரில அவனுக் க்கு ம் ம் ம் அந்த அளவுல மூழ்கீறாங்க இப்பர்க்க பசங்கல்லா சொல்ல போனா ஆ ஆமா ஏ பையன்னு அப்டிதா பண்றா ஏ பொண்ணு கொஞ்சோ நேர பாத்துட்டு நவுண்றா ஏன்னா அவா ஆன்லைன் கிளாஸ்கு வர்றதுக்கு முன்னகட்டியே இருந்ததால கொஞ்சோ நேரோ பாப்பா அந்தப்றோ ஃபோன தூக்கி ஒரம்மாச்சுட்டு அப்பப்ப அவ பாட்டுக்கு விளாட போய்ர்வா ஆனா இவே என்ன பண்றா ஃபுல் டைமு போன்லதா இருக்கா நம்ம சத்தோ போட்டு வெளிய போ யாரு கூடயாது விளயாடு போனூன் சொல்லி அனுப் னாதா வெளிய போவா இல்லனா ஃபுல் டைம் ஃபோன்லே ஏதாது கேம் விளாடிட்டு அடுத்தடுத்து கேம் எடுத்து வச்சுட்டு அப்டியே உக்காந்துர்றா இந்த ஆன்லைன் கிளாஸுனாலதா இவுங்க ரொம்ப அதிலே ட்டாங்கன்னு நெனைக்கிறே ஏன்னா அவ இர்க் பாக்குறா பாத்துட்டு கொஞ்சோ நேரத்லே ஓகே இது வேணா அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சோ நவுண்டு போயடுறான் அந்த மாதிரி ஆ ஆயிடுறா ஆ இவன் தா ஜாஸ்தி பண்றா ஆனா ஏ அண்ணன் பசங்கள்ல்லாம ரொம்பவு அ பையே ரொம்ப ஃபுல்லா போன்ல பாத்துட்டுருந்தா ஆனாலு கொஞ்சோ கொஞ்சோ மாறி இருக்காங்க ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா இல்ல தம்பி பையே கொஞ்சோ அதிகமா பாக்குறா நா பாக்குற போசிலல்லா அதிகமா பாக்குறா சின்ன பசங்க ரொம்ப பாக்குறாங்க கொஞ்சோ வயசானா மாறிடுவாங்கன்னு நெனைக்கிறே
ம் ம் உண்மதா உண்மதா அது நீங்க சொன்ன கரெக்ட தா டா அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கு அப்றோ தா இது அதிக ஆச்சுன் சொல்ல கொரோனாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு மொபைலோட பயன்பாடுங்கது வந்து ரொம்ப கம்மியா தா இருந்துச்சு யார் வீட்ல ஏதோ ஒரு வீட்ல தா பாத்தின்னா அந்த தொடுதிரை டச்சி கிரீன்ங்கிற மொபைல் இருந்துச்சு இப்பல்லா பாத் ஏனா ஒரு வீட்ல நாலு பேருக நாலு பேருக் கைலயுமே இருக்கு அந்த மாரி மாறிச்சு சொல்ல போனா மாத்திட்டாங்க ஏனா என்ன பண்ண முடியு அந்த சூழ்நிலை மாறிரு
மாறி இரண்டு வருஷோ அப்டிங்கும் போது ம் அந்த கட்டணமே அதிகமாயிடுச்சு அந்த ஃபோனுக்கான ரீசார்ஜ் கட்டணமே ஃபர்ஸ்டு இருந்ததுக்கு இப்போ பாருங்க எவ்வோ டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு அந்த ஆன்லைன் கிளாஸ் முன்னாட்டி வரைக்கு கொஞ்சோ ஓரளவு அ ரீசனபிளாக தா இருந்து அதுக்கு பிறகு ஏத்த ஆரம்மிச்சாங்க ஏத்த ஆரம்பிச்சாங்க இப்போ ரொம்ப ஹை‌ ஏத்த ஆரம்பச்சுட்டாங்க டபுளா இருக்கு ஆ ஆனா கெட்டிதா ஆகணு ஏனா போன் எல்லாமே இப்ப ஒண்ணுமே முடியல எல்லா விஷயத்திலயு போன் தேவப்படுது அ ஒரு கடைக்கு போனா கூட இப்ப யாரு பணம் வச்சுக்கறது இல்ல எது ஆன்லைன் பேமெண்டே வச்சுக்கிறதால இது நீங்க போன்ல கைல காசு எடுத்துட்டு போய் இல்ல நேத்து ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போய்ருந்தோ ரெகுலரா போகும்போதுச்சில என்னன்னா அங்க அ கூகு கூகுள் பேன்னு சொன்னோடனே விட்ருவாங்க பார்க்கிங்கு பணம் கேட்க மாட்டாங்க நேத்து ப கணா எடுத்துட்டு வரலையான்னு கேக்குறாரு முடியல நா வேற ஒருத்தங்களுக்கு பணோ சென்ட் பண்ணி அவங்கள்ட பெறகு பில் பே பில்ல பே பண்ணிட்டு உள்ளே போயிருக்கே ஏன்னா ஒ ஒரு நாளு அங்க கேக்க மாட்டாங்க அ கூகுள் பேயானா சரி பார்க்கிங்க்கு பேமெண்ட் பண்ண வேண்டா இல்லனா பார்க்கிங் பேமெண்ட் பண்ணிட்டு அப்றோ கடைல பர்ச்சேஸ் பண்ட்டா நம்ம அந்த காசங்க கழிச்சிட்டு வரணு எ அங் க கூகுள் பேனா விட்டுருவாங்க நேத்துனா விடாம போய்ட்டாரு இல்ல பணோ வச்சிருக்கணுங்குறாரு நா இந்த ஃபோன்ல பணோ வந் கூகுள் பே பண்றதால அந்த கைல பணோ எடுத்துட்டு போனுங்கிற நியாபகமே எனக்கு வரமாட்டேங்குது நா நெனைச்ச ஆனா போறக்கு முன்னாட்டி பணொ எடுத்து வைக்கனுன்ட்டு வீட்ட விட்டு வெளியே போன பிறதா காசு எடுத்து வக்கலையே சரியதா ஃபோன்ல போட்டுக்கலாமே சரி இருக்கட்டு அப் சொல்ட்டு பொய்ட்டா ரெகுலரா ஒருத்தர் ஒன்னு சொல்ல மாட்டாங்க நே த்து ஒருத்தர் பணொ எடுத்துட் வர்லையானு இப்டி ப இப்டி பண்ணிட்டாரு இப்ப அந்த ஃபோனால அந்த கைல பணோ எடுத்துட்டு போனுங்க த எடமே எண்ணமே பல எடத்துல வரதுல்ல எல்லா எடத்துலயுமே இப்போ ஆ ஃபோன்லேயே எல்லா பே பண்ணியடுறோ அதனால அது ஒரு வசதிதா எங்க போனாலு ஒரு பயோ இல்லாம பே பண்ணிட்டு வந்துர்லா எந்த ஒரு அவசரத்துக்கு இப்ப அது ஒரு பெரிய மாற்றந்தா இல்லையா
அ உண்மதா உண்மதா அ நீங்க சொன்னீங்களா அந்த கட்டணங்கள் உயர்வு அப்டிங்கறது அது நீங்க சொன்னீங்க அந்த ஆன்லைன் கிளாஸ்கு அப்றோ பாத்தீங்கன்னா அந்த கொழந்தைங் ஒன்னு இல்ல அந்த எல் கே ஜி படிக்கிற பசங்களுக்கு எம்பதாயிரோ ஃபீஸ் எதுக்கது அதாவ்து என்ன சொல்லித்தர போறாங்க கொறஞ்ச பச் சோ ஏ பி சி டி ஒன் டு த்ரீ இந்த மாரி ஆகிதா சொல்லி தர போறாங்க அது சொல்லித்தரதுக்கு எம்பதாயிரோ எதுக்கு எனக்கு இப்ப வரைக்குமே புரியல அதெல்லா நாமளா வீட்ல சொல்லி குட்த்துருவோ
ம் ம் ம் பெறகு எல்லா சூழ்நிலையு அது ஆ எல்லாரு அதுலதா படிக்க வைக்கிறாங்கங்றனால நம்ம பசங்கள அதுலயே தா சேக்க வேண்டியிருக்கு ஆனா புக் கு ஃபீஸ்னு ஒன்னு கேப்பாங்க அந்த புக்ல ஃபீ புக் ஃபீஸ்க்கு இரெண்டாயிருவா ஆவு கூட அது புக் இருக்காது ஆனா இந்த தடவ எ பையனுக்கு பதினொன்னாயிரொ அதுல என்னதா இருக்குன் தெரியல அது அதாவது நம்ம வெளிய வா இத புக்க நம்ம வாங்குறதா இருந்தா ரெண்டாயிரோ இல்ல மூவாயிரோந்தா ஆகு ஆனா பதினொன்னாயிரோ கேட்டு வாங்கிக்றாங்க அப்ப வந்து ஒவ்வொரு விஷயத்தலயும் இந்த மாதிதா அ அமௌண்ட் வந்து அதிகமா தா போடுறாங்க ஆனா எல்லாருமே அதே ஸு இதுலதா படிக்கிறாங்க நம்ம பசங்கள மட்டு தனியா வேற எதுலயு படிக்க வைக்க முடியாதுங்கறனால நம்ம அங்கதா பேய் சேக்க வேண்டியிருக்
அதா இப்ப என்னன்னா இப்ப இருக்க க பள்ளில்லா பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்க றாங்க சொல்லித்தரோ அப்டிங்கிற பேர்ல கொள்ளையடிக்கிறாங்க இவ்ளோ காசுலா ஒரு கொழந்தை க்கி நாலாவது பச ஒன் எல் கே ஜி படிக்கிற பசங்களுக்கு எம்பதாயிரோ அப்டிங்கும்போது ரொம்ப ஓவர் அது பதினோராயிரொ நீங்க சொல்ற புக் ஃபீஸ் மட்டு பதினோராயிரோ அப்டினா அந்த பதினோராயிரத்துக்கு புக்ல ஒன்னுமே இருக் காதே
ம் உண்ம அதுதா ஒன்னு இல்ல வெறு ஆ வேணா ஒரு மூவாயிருவா குடுக்கலா ரீசனபிளா இருக்கு இது வந்து பதினொன்னாயிரோ கேக்குறாங்கன் சொ சொல்லி எல்லா வருத்தத்தோட தா குடுக்குறோ ஆனா என்ன பண்ண வேண்டியிருக்கு குடுத்துதா ஆக வேண்டியிருக்கு வேற வழியே இல்ல ஆமா அதனால ம் அதனால கு
அது ஒன்னு இருக்கு ஏன்னா ஃபீஸ் கட்லேன்னா வெளில நிக்க வைப்பாங்க பசங்களுக்கு அது ஒரு மாதிரி இதா இருக் கு நம்மளுக்கு மனசு கேக்காது கட்டிதா ஆவணு அப்டிங்கம்போது நம் போய் சேத்துட்டோ படி க்க வைக்கணு ஆசப்படுறா அப்டிங்குபோது கட்டி தான ஆகணு எது கேள்வி கேக் க முடியாது நாம எதிர்த்து அந்த மாரி மாறிச்சு மாத்திட்டாங்க
ஆமா அந்த மாரி ஸ்கூல்ல சேக்றோ பறகு அவங்க சொல்றத நம்ம செஞ்சாகணு வேற வழியே இல்ல அதனால அவங்க என்ன சொல்றாங்ளோ அந்த மரிதா போக வேண்டிருக்கு
இன்னொன்னு அந்த எல் கே எஸ் எல் கே ஜி படிக்கிறவங்களுக் பாத்திங்னா பட்டமளிப்பு விழானு பண்ணுவாங்க பாருங்க அத நீங்க பாத்துருக்கீங்களா அதுக்கு ஒரு மூவாயிர நாலாயிர ருவா ஐயோ பா
ஆ ஆ உம் உம் உம் உம் ஆமா ஏ ஒரு கோ ஸ்கூல்ல ஒரு பங்க்ஷன் இருந்தா பேரண்ட்ஸ் தா செலவு அது ஒண்ணுமே பண்ண முடியாது அது அது யோ ஏ பொண்ணு வந்து டான்ஸ்லலா இருப்பா அப்போ டான்ஸ்ல சரி ஸ்டேஜ்ல பொண்ண பாக்குறதுக்கு ஒரு ஆச இருக்கு சரி சேத்து சேத்துருவோ ஆனா அதுக்கு பிறகு அது அதுக்கு டான்ஸ்சுக்குன்னு ஒண்ணு இந்த டிரெஸ்சு காஸ்டூயும்கு அது இதுன்னு செலவாகு இருந்தாலு அந்த ஸ்டேஜ்ல எல்லா பசங்களோட சேந்து நிக்குபோச்சல நம்மளு நம்ம பொண்ண பாத்த மாறி இரு க்கு அப்டிங்கிறக்காக நம்ம அத பிறகு பண்ணிதா ஆக வேண்டியருக்கு
உம் உம் உண்மதா அது அவங்க ஸ்கூல்ல நடத்துறாங்க அப்டின்னா அவங்க செலவுல பண்ணனு எல்லாமே நம்மகிட்ட வாங்கிட்டு பேர் மட்டு அவங்க
உம் உம் ஆமா உம்
எல்லாமே நம்ம காசு காஸ்டியூம் மொதல் கொண்டு ஒரு சின்ன கொழந்தைக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட் ருவா வாங்கறாங்க னிமல் டே பீஸ்ன்னு சொல்லி அவங்க போடுற டிரெஸ் வந்து ஒரு ஐநூறுபா தா இருக்கு மீதி காசு எங்க போகுது எங்கே யார்ட்ட போகுது எப்டி அது இதாகுது ஒண்ணுமே புரியல எல்லாமே நம காசுல எடுத்துக்காங்க ஒருவா கூட ஸ்கூல் சார்பா எந்த ஒரு இதுமே நடக்காது போலனு நெனைக்கிறே இத சொல்லப்போனா
ஆமா ஆமா உகூம் உகூம் நம்மட்ட வாங்கி அங்க செலிப்ரேட் பண்ணிருவாங்க ஆமா நெறைய ஆ அப்பற ஆ ஸ்கூல் குரூப்ல அந்த வீடியோல்லாம் போடுவாங்க இந்த மாரி பண்ணோம் இந்த மாரி பண்ணோன்னு போடுவாங்க இருந்தால் செல விஷயங்கள் ஆ கொஞ்ச இந்த மாதிரி முன்னேறிருக்காங்களே கொஞ்சம் பாத்துக்க வேண்டி இருக்கு இந்த இது நான் படிச் நான் இருந்ததெல்லாம் கிராமொ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்றது எனக்கு இது வரைக்கும் இல்ல ஆனா என் பசங்க இப்பவுமே ஓரளவு நல்லா ஸ்பி ஸ் ஸீபீக்கிங் இங்லீஷ் ஸ்பீக்கிங் நல்லாவே இருக்கு அப்புற கொஞ்ச ஸ்டேஜ்ல கொஞ்சம் பயப்படாம கொஞ்சம் பண்றாங்க இதெல்லாம் பாக்கமொச்ல நம்ம வளர்ந்து சூழ்நெல கொஞ்சம் கிராமமா இருந்தது நம்ம படிச்ச ஸ்கூல் அது அதுவும் கொஞ்சும் நல்லாவே இருக்கு கொஞ்சம் வளர்ச்சியும் கொஞ்சம் இருக்கு ஸ்கூல்ல அதும் நான் பாத்திருக்கேன் ம் ஆமா
ஒரு பக்கம் வளர்ச்சி ஒருபக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் செலவு கள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு போது அது வந்து நம்மளுக்கு அத்யாவஸ் செலவுனா ஓகே ஆனா இந்த மாரி பள்ளி பள்ளில வந்து இவ்ளோ காசு வாங்கறது வந்து ரொம்ப ஒரு அணியாயம் பொரிய விஷயங்கள் தா ஏதோ யாரோ தலயிட்டு அத வந்து கண்ட்ரோல் பண்ணா பரவால்ல ஒவ்வொர் பள்ளி பள்ளியு டீன் பாத்தீங்னா ஒவ்வொரு மாரி அமௌண்ட் வாங்குறாங்க ஒரு ஸ்கூல் ல பத்தாயிரம் டிஃப்ரண்ட் இருக்குது இந்த ஸ்கூல்ல எல் கே ஜி பத் த்தாயிரவானா அந்த ஸ்கூல்ல வந்து இருவத்தஞ்சாயிரம் ரெண்டு பேரும் சொல்லிக் குடுக்கற அந்த பாடங்கள் ஒன்னு தா ஆனா காசு மட்டு தா வேற
ம்
அதெல்லா இருக்கு அதெல்லாம் கொஞ்சோ யாராவ்து இது பண்ணி பண்ணாங்கன்னா நல்லாருக்கு
ம் ஆம்மாம்மா ம்
கொழந்தைங்க வளர்ச்சி பாதிக்கிதூ பண்ணானா நல்லாருக்கு அங்க வாங்கற காச ஏதோ உருபடியா ஏதோ கொழந்தைங்கள்க்கு பண்ணா பரவால்ல இவுங்க கைக்கு போறதுனாலதா அது ரொம்ப இதா இருக்கு ம் ம் செரி ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் அ ம்